ம் நல்லார்
அ
வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அ மூணு நாள் லீவுக்கு எதுவு ட்ரிப் எதுவு பிளான் பண்ணிருக்கீங்களா
ம் அம்மா வீட்டுக்கு வந்துருக்க
ஆ
சென்னைல இருக்கற
செரி செரி செரி நீ எங்யும் போலயா நாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துருகோம் எங்க அக்கா வீட்டுக்கு சும்மா ஒரு டிரிப்புக்காக அதா கொஞ்சோ வேற என்ன வேல இருக்கு வீட்ல ம் வீட்ல இருக்கறல்ல ரொம்ப மைண்ட் ரொம்ப டிரெஸ்சா இருக்கு அதனால் வெளிய வந்துட்டா கொஞ்சோ நல்லா இருக்கு அப்ப ஏன் ஒங்க அம்மா வீட்டுக்கு போனிங் ம் நீங்க என்னா பண்ணுவிங்க டெய்லி ஒங்க வீட்ல எப்டி இருக்கும்
எங்க வீட்லலாம் காத்து வராது ம்
செடி வைக்கணும்னு ரொம்ப ஆச
காத்து வராம
சேரி சேரி சேரி அங்க எங்க அங்கயே அதே வெயில் தா ஆனா என்ன அப்ப அப்ப மழ பெய்யூ ம் ம் மழ வந்தா நெனய வரணும்மா வந்துட்டு போய்டு தூங்கா ம்
அதா பிரச்சன
எது தெரில
ம்
ப்றோ பக்கோ நல்லாரிக்கிறாங்ளா எல்லா நல்லா இருக்காங்க ஆனா என்ன சேட்ட தா தாங்க முடியல பெத்துக்கிட்டாலு பாக்குறவ நம்மதான கா கூட யாராவ்து இருந்தா தெரியாது
ஆமா
உங்க வீட்ல எப்டிக்கா
எங் புள்ளைங்க வந்து சாஃப்ட்டானவங்க தா
சொல்லுங்க இப்யோ கோவப்பட்டா லைஃபே இதாயிருன்னு சொல்லுங்க
புரியுற வய்சுதான் ஆனா புரிஞ்சுக் மாட்டாங்ளே
அதனால எல்லாத்தையு நம்மதான பாத்துக்கணு அதே சொல்லிக்க முடியாதுல்ல
செ வேறக்கா சமையல் இன்னு எதுவு செய்யலக்கா அங்க
நாங்க வெஜிடபிள் பிரிஞ்சு ரெடி
நீங்க எப்டி செய்வீங்க அத அப்டியே சொல்லுங்க பாக்கலாம்
அதேதா காய்இல்லா கட் பண்ணி போட்டு
எங்க அக்கா நல்லா செய்வாங்க நா செய் மாட்டே எங்க அக்கா தா செய்யு இல்ல இல்ல நீங்க செய்த்ற நீங்க செய்ற ரெசிபிய அப்டியே ஃபுல்லா சொல்லுங்க ஸார்டிங்ல இருந்து அப்டியே
ஃபஸ்ட்டு எண்ண ஊத்திக்கணு அப்புறோ பட்ட கிராம்பு அதல்லா போட்டுட்டு ஏலக்கா பச்ச மெளகா எல்லா நல்லா ரோஸ்ட் ஆகணு அப் பூண்டு பேஸ்ட்டு தக் அப்ப நா இப்ப எதுக்காஹ் பேச அதெல்லா போடா அரிசிய எடுத்துடு போட வேண்டியதா
ஆ சேரி சேரிக
நீங்க எப்டிங்க
இல்ல ஒரு ஒருத்தரு தம் போட்டு செய்வாங்க நீங்க தம் போடுவீங்களா இல்ல குக்கர்லயே இது பண்ணீ ஆ செரி செரி அடி பாவிங்ளா கொஞ்ச கொஞ்ச தூங்கிங்க
எங்க அக்கா நல்லா சமைப்பாங்க வெஜிடபிள் லா
ம் ஆ ஆ நா
உங்களுக்கு வேலக்டே போட்டா புடிக்கு வெஜிடப்
எல்லாரும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாரி செய்வாங்கா மேக்ஸ் அம்மு என்ன கேரட் பீன்சுல சோயா சாஸ் போடுவாங்க
ஆ
ஒவ்வொரு இடத்தூம் பீட்ரூட்ல்லா போட்றாங்க அப்புறோ அந்த பிரெட் இது பண்ணி போடணோ இட்லி மிக்ஸ் இல்லாம தா போடுவே
ஸ்வெட்டர் போட்டு பாத் ட்டோ அத் த
ஒருத்தங்க வீட்ல முஸ்லீம் வீட்ல செஞ்சு குடுத்தாங்க பிரெட்ட வந்து டோஸ் பண்ணி சரி லாஸ்ட்டா தம்போறத்துக் முன்னாடி அதை போட்டுட்டு
ஆ
அப்டியே தம் போட்டு குடுத்தாங்க நல்லாதா இருந்துச்சு அப்புற இன்னொன்னு சேப்பக்கெழங்கு அதையு ஃப்ரை பண்ணி அதுவு போடுறாங்க போட்டு குடுக்குறாங்க நல்லதா இருக்கு
சேப்பங்கிழங்கயா
அது நீங்க உங்க சைடு எப்டி சொல்லிவீங்க தெர்ல
அதுதான்மா குட்டி குட்டியா இருக்குமே அது
அ ஆ அது இல்ல இந்த யான ஃபுட்ன்னு சொல்லுவாங்கள பெருசு பெருசா இருக்குல்ல
அதுதான்கா ஒவ்வொரு ஊரு சைடூ ஒவ்வொரு மாரி சொல்றாங்கல்ல
ஆமா ஆமா அது கரெக்ட்
ம்
எங்க வீட்டு்ல எப்பவுமே ஸ்வீட் தா நாங்க அதிகமாக செய்வோ ஏன்னா எனக்கு அதுதா செய்ய தெரியோ
உங்க மாமியா நல்லா சமைப்பாங்
அது எனக்கு தெரியாது
உன்கிட்ட கேட்டு
அவுங்க இல்ல அவங்க இதனால் வரையூ எதுவூ சொன்னதில்ல சும்மா எப்பயூ போலதா செய்யுன்ற மாரிதா சொல்லியிருக்காங்க
தெரியல நா என்னா அவங்கிட்ட சா சாப்ட்டு அவுங்க டேஸ்ட் எல்லா எப்டி இருக்குனு தெரியல
ம் சேரி சேரி
ஆ எங்க வீட்டு்ல இந்த வாரோ அல்வா செஞ்சோ ஆனா நல்லாதா வந்திருந்துச்சு அது வேணா நா சொல்றே நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க
அ ஆ நம்ம ஊட்டிக்கு போனோல்ல அப்ப நல்லா இருந்ததுல்ல கட்டாயச்சுக்கா பத்து நிமிஷம் ஆயிருக்கோ பத்து நிமிஷம் ஆகல தின்ஷால்லா அரவிந்த் பத்தி பேசுறா வேற என்ன பண்றது ன்னா பேசறது சொல்லு எப்படி வேணா நம்ம இஷ்டம் தா ஏ எண்ணத்தா பேசுவாங்க